ந நா நலம் தோழி நீங்க நலமா தோழி
நலமா இருக்கோம் தோழி
சொல்லுங்க தோழி என்ன பேசலாம் தோழி
ஆ சொல்லுங்க தோழி நா இப்போ நம்ம டிராவல் பத்தி பேசிட்டோ
ஆமா சமையல் பத்தி பேசிட்டோம் தோழி உங்களுக்கு எதாவ்து புதுமையான ன அ சமையல்ல டிஷ்ஷு தெரிஞ்சா சொல்லுங்க தோழி நா கத்துக்குறே.
எனக்கு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சமையல் தெரியு தோழி. ங் இப்போ இந்த ஃபால் கொழும்பு நா ஓரளவுக்கு நல்லா வைப்பேன் தோழி உங்களுக்கு வேணுனா அந்த ரெசிபி சொல்லவா?
கண்டிப்பாக தோழி சொல்லுங்க தோழி நா அது வந்து நோட் பண்ணி வச்சு ஒரு தடவ செஞ்சு பாக்குறே தோழி நீங்க வந்து எப் இப்போ இந்த கோழி கலைல செ கோழி கறில செய்வீங்களா தோழி இல்ல வந்து ம் இந்த மட்டன் எறைச்சியில செய்வீங்களா தோழி
ஆ நம்ம கோழி கறிலயு செய்வோ அ நம்ம இந்த ஆட் ட்டுக்கறிலயு செய்வோம் தோழி ப்ப இப்போ நம்ம ஆட்டு கறி இப்போ நம்மளுக்கு ஆட்டு நெறைய இருக் க்குதுனால வீட்ல ஆட்டுக்கறிலேயே செய்றதுக்கு இப்போ நம்ம கிட்ட கறி இருக்குறனால ஆட்டுக்கறிலியே செய்ற மாதிரி நா சொல்றந்தோழி
கண்டிப்பாக தோழி சொல்லுங்க தோழி
ம் சரிங்க தோழி இப்போ நீங்க ஒரு அர கிலோ அ ஆட்டுக்கறி எடுக்குறீங்க அப்டினா
சொல்லு ஆமா தோழி
எ ஒரு ஒரு ரெண்டு தக்காளி எத்துக்கோங்க தோழி அதனல
ம் இது வந்து பெரிய சைஸ் தக்காளிய இல்ல மீடியம் சைஸ் தக்காளி யா தோழி
அஹ் இப்போ ஒரு நமக்கு கொஞ்ச அதிகமா கிரேவி தேவ அப்டினா நீங்க பெருசு பெருசு நல்லா பெரிய இருக்ற வெங்காயமா எடு துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ்ல ரெண்டு எடுத்துக்கோங்க தோழி
நம்ம எப்டி தோழி போய் தக்காளி வெங்காயம் எவ்ளோ எடுக்றோமோ அதே அளவுக்கு தக்காளி எடுக்கணுமா இல்ல அது
இல்ல கொஞ்ச கம்மி கொஞ்ச நம்ம கம்மியா எ இப்போ நம்மளுக்கு கொஞ்சோ கம்மியா எடுத்தா நல்லாருக்கும் னு தோழி இப்ப வெங்காயம் எடுக்றீங்கனா நீங்க ஒரு மீடியம் சைஸ்ல ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க தோழி
அப்டியா தோழி சேரி தோழி
ங்கா உங்ளுக்கு வேணு அப்டினா நீங்க சேத்துக்கலா இல்லனா அஹ் வேண்டா இப்போ எனக்கு தேங்கா வேணுனா ஒரு அரபத்த சேத்துப்ப இப்ப கொஞ்ச நம்மளுக்கு கிரேவி நல்லா திக்காய இருக்கணு எல்லா சாப்புணுனா கொஞ்ச கிரேவி அதிகமாருக்கணு அப்போ ப்தா நல்லாருக்கு தோழி நம்ம ஒரு அற இப்ப நம்ம ஒரு ஊர் பத்த தேங்கா அந்த மாரி நம்ம அதுல சேத்துக்ணு தோழி
ம் சேரி தோழி சொல்லுங்க தோழி
அப்றமா கடுகு ஜீர் சாரி இந்த சீரகம் அப்றமா இந்த மிளகு அப்றமா இந்த பச்ச பச்ச மொளகா கிராம்பு கொஞ்ச வேணுனா பட்ட ஒரு சில பேர் சேப்பாங்க ஒரு சில பேர் சேக்க மாட்டாங்க ஆஹ் எனக்கு அந்த பட்ட ஸ்மெல்லு அவ்ளவா புடிக்காது அதனால நா வெறு கிராம்பு மட்டுமே சேத்து பண்டுவ
அப்டியா தோழி சேரி தோழி இந்த பிரிஞ்சி எல அந்த ஷ்
ஆஹா அதெல்லா சேக்கக்கூடாது தோழி அதெல்லா அதெல்லா சேக்க மாட்ட ம் தோழி
அதெல்லா சேத்தா கொஞ்ச டேஸ்ட் குடுக்கும்ன் சொல்லி சொல்லுவாங்கல தோழி
ஆஹ்ஹா இல்ல தோழி அதெல்லா நா சேக்க மாட்ட ரொம்ப அந்த ஒரு மாதிரியான அந்த கரம் மசாலா ஸ்மெல்லே வந்துரு அ அதல அந்த இது இருக்குல்லையா லவங்கம் அது மட்டும் சேத்துப தோழி தக்காளி வெங்காய யம் அப்றமா ஒரு ஒரு பத்த தேங்கா அப்றமா அந்த மிளகு கொஞ்சமா சீரகம் அப்றமா கொத்துமல்லி கருவேப்பில அஹ் அப்றமா பச்ச மொளகா
ஸ்
எவ்ளோ கார தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பச்ச மொளகா சேத்துக்கனு தோழி
உம் இதுல வந்து நம்ம வந்து இந்த காஞ்சமிளகால்லா
உம் என்ன தோழி சொன்னீங்க
இதுல வந்து இந்த காஞ்ச மிளகாய் சிவப்பு காஞ்சமிளகாய்ருக் குல தோழி அதெல்லா செய் போட்டு செய்யலாம தோழி
ஆஹ் அந்த மாரி கூட இப்போ நம்ம கிரீன் மசாலா அந்த மாரி செய்யறோ அப்படின்னா நம்ம கிரீன் இப்போ போடுறோ அப்படின்னா பச்சை மொளகா இந்த கொத்துமல்லி கருவேப்பிலைய போட்டீங்கன்னா அது கொஞ்ச நல்லா கிரீனிஷ் சா இருக்கு தோழி
சேரி தோழி
அஹ பத்து சே புடிக்காது ஒரு சில பேருக்கு அது ஒத்துக்காது உடம்புக்கு அப்போனா நம் ம இந்த ஆமா இந்த செவப்பு மொளகா நம்ம சேத்துக்கலா தோழி
கண்டிப்பா தோழி சொல்லுங்க தோழி
ஆ இதெல்லா போட்டுட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டா கொஞ்சோ அரச்சுக்கணு தோழி ழி இப்போ நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்மகிட்ட ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னா ஆ பரவால்ல அப்படி இல்லன்னா நம்ம இதுலேயே ஒரு நல்ல ஒரு அ பூண்டு இருக்கு பாத்தீங்களா அந்த ஒரு முழுசா பூண்டு அப்படியே அ இந்த தோல் எல்லா பிரிச்சு அதுல போட்டு அரச்சிக்குணு தோழி
அப்படி அதுல ஒரு முழுசா ஒரு பூண்டு ஃபுல்லா
ஆமா ஒரு முழு ஃபூ பூண்டு முழுஸ் சா இந்த தூளா பண்ணி அதுல சேத்துக்கோங்க தோழி சேத்து அந்த நல்லா அரிச்சு நல்லா ஒரு ஃபே ஃபைன் பேஸ்ட்டா பண்ணி வச்சுக்கோங்க தோழி
கண்டிப்பா தோழி சேரி தோழி
உங்களுக்கு வேணு அப்படின்னா காஜு கூட சேத்துக்கலாந் தோழி
அப் டு முந்திரி ஆமா தோழி அது
அது அது சேத்தா கொஞ்சோ சுவை இன்னு நாக்குல ரொம்ப அழக் நல்லா தெரியு தோழி சாப்பிடும் போது உங்களுக்கு நல்லாவே தெரியு ஒரு சில பேர் சேத்துப்பாங்க ஆ ரொம்பவே அருமையா இருக்கு தோழி அது சேத்துக்குன்னா இது சே இது சேத்துட்டு நீங்க நல்லா ஒரு பேஸ்ட்
சாரு நல்லா அதுக்கப் புறமா ஒரு குக்கர்ல என்ன பண்ணுங்க தோழி ஒரு இப்போ நம்ம மட்டன் எடுக்கம்னுன்னா அதுலேயே கொழுப்பு கொஞ்சோ இருக்கு தோழி அதனால நம்பள ஒரு நூறு கிலா கிராம் அளவுக்கு நம்ம நூறு கிராம் கூட இல்ல தோழி அம்பது கிராம் எடுத்தாலே போதுந் தோழி எண்ணெ
அப்படியா தோழி செரி தோழி நம்ம இப்ப சிக் கன் சேர்ப்போ சேர்த்தோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எண்ணெய் குவான்டிட்டி வந்து மார்த்தணுமா தோ
கொஞ்சோ ஆமா தோழி ஏ இப்போ நம்ம சிக் க்கன்ல அதிகமா கொழுப்பு நம்ம விரும்ப மாட்டோ அதுல கொழுப்பு எல்லா நம்ம கிளீன் கிளீன் பண்ணிடுவோ இல்லையா மட்டன்னா பாத்தீங்கன்னா அது உடம்புக்கு நல்லது ஓரளவுக்கு குட் ஃபேட்தா அ அதுல கொஞ்சோ நல்லா எண்ணே பிரிஞ்சிவ மொதல்ல கம்மியா சேத்துக்கணு எண்ணெ சிக்கன்னா நம்ம கொஞ்சோ அதிகமா சேத்துக்கணு தோழி
அப்படியா தோழி செரி தோழி
உம் அதுக்கப்புறமா எண்ணெ ஒரு குக்கர்ல
என்ன எண்ணெ எந்த எண்ணெ சொல்லி இதுல நம்ம சேத்துக் க்கலா கடலெண்ணெ
இல்ல தோழி நா ரிஃபைன்டு் ரிஃபைன்ட் ஆயில் தா தோழி நா சேத்து ப
அப்படியா தோ
ஆமா இப்போ நீங்க குக்கர்ல ஒரு ரிஃபைண்ட் ஆயில ஐம்பது கிராம் சேர்த்துக்குட்டு அது கொஞ்சோ நல்லா சூட ஆச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்க அதுல கொஞ்சோ வேனா பட்ட கிராம்பு போட்டு அது ஹே ஹேட்டு ஆன உடனே ஒரு வெங்காயம் நல்லா ஸ்லைஸா வெட்டி வச்சு
உம் அப்படியா தோழி செரி தோழி
ம் அது எடுத்து என்ன பண்ணனும் அந்த பட்டை கிராமு கொஞ்சோ சூடா ஆமா தோழி அது சே அது நம் ம போடு போது ரொம்பவே டேஸ்டா இருக்கு தோழி
அப்டியா தோழி நா கண்டிப்பா அது நோட் பண்ணி போட்றே தோழி நெக்ஸ் டைம்
வெங்காயம் நீங்க ஒரு வெங்காயம் மட்டு நல்லா ஸ்லைஸா வெட்டி அது நீங்க போட்டு நல்லா ப்ரவுன் கலர்ல ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்றமா நீங்க அந்த மட்டன் கழுவி வச்சிருப்பீங்க இல்லியா அது சேத்துருங்க தோழி அது சேத்துட்டு அதுல கொஞ்சோ மஞ்சத்தூளு உப்பு போட்டு அ
செரி
அப்றமா பேஸ்ட் வேனும்னா கூட நம்ம கொஞ்ச போட்டுக்லா அது கொஞ்சோ சுவை நல்லா எடுத்து காட்டு அதனால கொஞ்சோ இஞ்சி பூண்டு நம்ம எப் போமே கவிச்சி சேத்துக்கு போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேத்துக்கிறது ரொம்பவே நல்லது தோழி அதுல ஒரு கௌச்சி வாட எடுக்காது
தோழி செரியாக சொன்னீங்க தோழி ஆமா அந்த கூச்சி ஸ்மெலுக்கு வந்து அதிமா யூஸ் பண்ணாது நல்லா டேஸ்டு குடுக்கு அந்த வாடையு அது வந்து து நல்லா நீக்கு தோழி
ஆமா அதே மாதிரி நம்ம மஞ்சத்தூள் கூட அதுல சேத்துக்குனா ரொம்பவே நல்லது தோழி சேத்துட்டு நல்லா வதக்கிட்டு அது நம்ம வெங்காயமு அந்த கறியு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுல நம்ம என்ன பண்ணு அரச்சி அந்த மசாலா என்ன பண்ணு அந்த ஆமா அந்த அது எடுத் து நம்ம என்ன பண்ணணு நம்ம இந்த கறியில்லேயே அந்த ஊத்திர்னு தோழி போட்டுட்டு நல்லா வதக்கணு தோழி நல்லா வதக்கிட்டு அது அந்த பத் மெல்ல போயிர்னு தோழி ஆமா அது போ
நம்ம அப்டியே விசில் போட வேண்டா நம்ம கொஞ்சோ வணக்குனா அதுல ரொம்ப ஸ்மெல்லு வரும் சொல்லி சொல்றீங்க தோ
ஆமா இப்ப நீங்க வதக்கி செய்யு போது அதோட ருசி உன்னு நல்லாருக் தோழி ப இப்ப நீங்க வெறும்னு அப்டியே இந்த மசாலா எண்ணெல போட்டு அப்டியே டக்கு டக்கு நீங்க இந்த கறி எல்லா போட்டு அவசரத்துல டக்கு டக்கு சமச்சிட்டீங்க னா அது அவ்ளோவா டேஸ்ட் இருக்கு இதுவே நீங்க நெ நல்லா வதக்கி அது அந்த மசாலா எல்லா நல்லா எண்ணெய்ல வதக்கிட்டு அந்த எண்ண பிரிஞ்சி வரு பாத்தீங்ளா அந்த டேஸ்ட் இருக் ப்ப பாத்தீங்ளா அப்போ நம்மே கொஞ்சோ தண்ணி தேவ அளவுக்கு தண்ணி கொஞ்ச விட்டு ஒரு இப்போ நம் ம நார்மல் கடைல வாங்குற கறிக்கு ஒரு அஞ்சு விசில் ஆறு விசில் விட் டாலே போது அது ஆ மட்டன் ந நல்லா உங்களுக்கு வே வேகிரு அதுக்கப்றமா என்ன பாத்தீங்கனா அ ஒரு அஞ்சு விசிலுக்கு அப்புறமா நீங்க விசில் எடுத்து அது நீங்க ஓப்பன் பண்ணி பாருங்க தோழி அதுல உப்பு காரம் எல்லா கரெட்டா இருக்கா பாருங்க தோழி
இதுல நம்ம வந்து மிளகாய் ஒ தூள் சேக்க வேண்டாமா தோழி
இல்ல தோழி இப்போ நம்ம அதுல பச்ச மொளகா போட்றோ இல்லியா தோழி அதுவே நம்மளுக்கு காரோ போதுமானது இருக்கு தோழி இல்ல உங்களுக்கு
அத நா கேக்கவே மறந்துறே தோழி
சொல்லல தோழி நா மிளகு சேக்கணுனு
அப்டியா தோழி செரி தோழி நா அந்த கவனிக்கல போல தோழி அத்தா மறந்து தோழி
ம் மெளகு அ ஜீரகம்மு பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு அரைக்கனு சொன்னனே தோழி அப்புறமா நீங்க வேணுன் னா உங்களுக்கு தேவனா காரத்துக்கு நீங்க இந்த மொளகா பொடி கொஞ்சோ போட்டுக்கலாம் இல்லன்னா வே வே வேண்டானா விட்டுடலாம் இத கொஞ்சோ விசில் விட்டு அஞ்சு விசில் எடுத்துட்டு டு அப்புறமா நம்மளுக்கு அது நல்லா கொஞ்சோ சுண்ட விடணும் தோழி சுண்ட விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த எண்ணெ பிரிஞ்சு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் தோழி இது நம்ம சாப்பாடுக்கு ரச வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பரா இருக்கு தோழி ரொட்டிக்கு சாப்ட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும்
எனக்குமா சா நா சாப்ட்டு சாப்பாடுல்லாம் செரிமானமாச்சு இப்போ எனக்கு பசிக்குது தோ ழி நீங்க சொன்னத விடுதுலயே எனக்கு தொண்டையில இருந்து அப்படியே நழுவிட்டு போற மாதிரி ஃபீலா இருக்கு தோழி
கண்டிப்பா ஒரு நாள் நா உங்களுக்கு செஞ்சு தரேன் தோழி அ உங்ககிட்ட பேசனது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது நம்ம மீண்டும் தொடர்ந்து பேசலாம் நாளை
கண்டிப்பாக தோழி செரி தோழி செரி தோழி இரவு வணக்கம் தோழி நன்றி தோழி